இல்ல இல்ல வந்து அதிகமா இருக்கு முன்னேற ந்தத விட வேலை இல்ல அப்டின்னு வருஷஷ வர்ஷத்துக்கு வர்ஷோ என்ன ஆச்சுனா ஆ பெருகிட்டே இருக்கே தவர அது கொறையல அதாவ்து இத்தன இத்தனப் பேரு வந்து இந்த இதுலருந்து வேலைல இருந்து எடுத்துட்டோ அப்டின்னு த தெனமு எதாவ்து ஒரு மாசத்துக்கு ஒரு இதுலயாவ்து வந்து இப்ப வெளில வந்துட்டு தா இருக்காங்க நெறைய பேரு ஆனா காரணமே இல்லாம ஒரு சில பக்கோ வந்து வேலையில இருந்து எடுக்குறாங்க அப்டினு ஒரு பக்க இருந்தா இன்னொரு பக்க என்னன்னா அவ்ங்களுக்கு வேல இல்லதா பட் ஆனா இப்ப வேலையே சுத் த்தமா கெடைக்கல அதாவ்து ஒரு நம்மளுடைய அந்த திறமையோ இல்லய நம்மளோட இத வளர்த்துக்கணுனா மொதல்ல நம்மளுக்கு ஒரு சின்ன இதுலயாவ்து நிறுவனத் த்துலயாது வேல கெடைக்கு மொதல்ல குடுக்கணு இப்ப மொதல்ல எடுத்த ஒடனே போனா ஆ இந்த அனுபவம் இருக்கா அப்டின் தா கேக்குறாங்க அந்த வேலைக் க்கு அனுபவம் இருக்கா அப்டின்னு நம்ம வந்து மொதல்லே தெரியு அ நம்ம வந்து அந்த கல்லூரி முடிச்சுட்டு வந்த ஆரம்பத்துலதா அப்டின்னு பாத்தா யாருமே வந்து ஆ அவங்களுக்கு அனுபவம் வர்றது இல்ல இல்லையா அந்த கல்லூரியில படிக்கு போதே வேலையா அப்டியெல்லா கெடையாது எல்லாருக்கு வந்து மொ முதல்ல கத்துக்குறாங்க அப்ரோ வேல பண்றாங்க அப்ரோ தா அந்த அனுபவம் அஹ அதுக்கு முன்னாடி அவுங்க சும்மாதானா இருந்திருப்பாங்க இப்டிலாம் இருக்கு ஆனா நா இப்ப ஏ அந்த நெறைய பேர வந்து நாங்க இந்த மாரி புதுசா ஆள் இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா நாங்க எடுத்துக்க மாட்டோ அப்டின்னு எல்லா ஒரு இல்லை எல்லா இடத்துலயு அதே இதுதா அப்டி இருக்கு போது என்ன ஆகுதுனா ஒரு கட்டத்துக்கு மேல முன்னெல்லா வந்து ஒரு இன்ஜினியரிங் அந்த மாரி படிச்சா வேலை இல்ல அப்டின்னு வேலை இல்லைனா அதுக்கு அதிகோ இருந்தது அதுக்கப்பரோ அதுக்கு உண்டான அந்த இது கெடையாது அதிகோ கெடையாது அப்டிங்கிற மாரி சொல்ல ஆசொல்லிட்டு இருந்தாங்க அப்ரோ நடந்துட்டு இருந்தது அதுக்கப்பரோ போனே ஒரு ஒரு துறை இருக்கு இல்லையா இப்போ நம்ம படிக்கிற இதுலே ஆ அந்த துறை எடுத்தா இந்த மாதிரி வேலை மத்த இதுக்கு வந்து அது உதவாது அப்டின்னு சொல்லி சொல்லி ஏ கடைசியில எது படிச்ச இப்ப படிச் ச்சாலுமே எந்த வேலையு இல்ல அதுதா உண்மையா ஆயிருச்சுன்னு நெனைக்கிறே இல்லையா
ஆ ரொம்ப சரியா சொன்னீங்க உண்மையாவே இப்பெல்லா வந்து எது படிச்சா என்ன வேல கெடைக்கு அப்டின்றதெல்லா இப்ப கெடையாது அஹ அனுபவோ இப்ப படிக்கா படிச்சாலுமே அனுபவம் இருக்கான்னு கேட்டா ஒரு வேலை கொடுத்தா தானே நமக்கு அதுல அனுபவம்ன்றது வந்து கெடைக்கு எங்க போனாலு எடுத்தத அனுபவம் அனுபவம்னா என்ன அனுபவம்னா அ எனக்கு நீ வாய்ப் கொடுத்தா தானே எனக்கு அனுபவம் வந்து கெடைக்கு அப்டின்ற மாரி ஒரு சூழல் இருக்கு அப்டிங்கு போது வேலை இல்லாத திண்டாட்டதா அப்ப அதிகமாகு அஹ அந்த சூழல்ல நம்ம என்ன படிச்சா என்னன்ற மாரி ஒரு கட்டத்துல ஆயிடுது நெறைய பேர்லா நா கேள்விப்பட்டிருக்கே அவங்க படிச்சது ஒரு துறையா இருக்கு ஆனா வேல பாக்கற வேற ஒரு துறையா இருக்கு அ கேட்டா அவங்களே சொல்லுவாங்க நா என்ன பண்ணே ஆ எனக்கு நா படிச்சது எனக்கு வேல கெடைக்கல எனக்கு எந்த இடத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங் ங்களோ நா அத வந்து கத்துக்கிட்டு அந்ததுல வந்து நா இதா வந்தே அப்டின்னுல்லா சொல்லுவாங்க அப்பதா தோணு அப்ப படிக்கிறதுக்கு இதுக்கோ சம்பந்தம் இல்லாத மாரி ஆகைல நம்ம அப்ப எதுக்கு துறை எடுத்து படிக்கிறோ எதுக்கு இந்த ஒவ்வொரு துறையா வைக்கிறாங்க படிப்ல அப்ப என்ன செய்யணுனா அதுக்கேத்த மாதிரி மாணவர்களுக்கு சரி எல்லாருக்குமே அந்த இது பள்ளிகள் முடிச்சதுமே எல்லாருக்கு க்குமே ஏதாவது ஒரு எடத்துல அவங்க படிச்சதுல ஒண்ணு வாய்ப்பு குடுக்கணு இல்லனா அ மற்ற துறையில வந்து அனுபவம் கேக்காம ஓரளவுக் க்கு வந்து எல்லாருக்கு ஒரு உரிமையை கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அவங்க வேல பாக்க விட்டு அதுக்கு க பிறகு அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்லையா அந்த பயிற்சி முன்னாடி ட்ரைனிங் அந்த நேரம் அவங்க வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றது கூட அவங்க பாத்துட்டு தேர்ந்தெடுக்கலா அத விட்டுட்டு வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காம அனுபவம் இல்ல அப்படின்னு அவங்கள நிராகரிக்கிறதும் சரி அ அவங்க படிச்சதுதா வேணு இந்த படிப்புதான் வேணு அப்படின்னு கேக்குறதும் சரி இது வந்து வேலையில்லா திண்டாத்த திண்டாட்டத்த வந்து அதிகரிக்கதா செய்யுமே தவர அ எல்லா இளைஞர்களுக்கெல்லாம் வந்து வேல கிடைக்காது அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ணலானு பாத்தா அதுலயு போட்டிகள் அதிகமா இருக்குது அ அப்ப அவுங்க எங்கதா போவாங்க அப்ப இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு குடுக்கணுனா முன்னுரிமை குடுக்கணு ம்னா அவுங் அவுங்ளுக்கு மொத வந்து வாய்ப்ப குடுக்கணு அவுங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்டின் கேக்கறத விட அவுங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணு ஒன்று இரண்டு மாத காலங்கள்ல அந்த ஆ ட்ரெய்னிங் பீரியட்னு சொல்ற நேரங்கள்ல வந்து அவுங்களுக்கு எந்த அளவு அவுங்களால வந்து வேலை செய்ய முடியுது அவுங்களுக்கு இத புரிந்து கொள்ள முடியுதா இந்த விஷயத்த அப்டின்றத அவுங்க பாக்கணு அந்த அப்ப அதுக்கு பிறகு அவுங்க தேர்ந்தெடுக்கறது அ அத அ அவுங்க எப்டி பண்றாங்கன்ற பட்சத்துல இருக்குது இந்த மாதிரி வந்து முன்னுரிமை குடுத்தாங்கன்னா நல்லாருக்கு இல்லையா வேலை வாய்ப்புல
ஆமா கண்டிப்பா ச அதாவது இதுதா உண்மையான ஒரு இதுனு கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இப் இப்ப இருக்கிறதுல வந்து அனுபவ கேட்கறத விட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மொதல்ல குடுக்கணு வாய்ப்பு குடுத்தாதா தெரியு அவுங்ககிட்ட என்ன திறம இருக்கு இத எவ்ளோ சீக்கிரத்துல அந்த வேலய வந்து அவுங்க புருஞ்சுக்கிறாங்க ஆ ஏனா கல்லூரியில வந்து வேல சம்பந்தமா வந்து சொல்லி் குடுக்க மாட்டாங்க இல்லையா அதோடவே அ ப்டி வேல பத்தியே அந்த அளவுக்கு அங்க பேச்சுருக்காது அந்த மூணாவது வருடம் அந்த கடைசி வருடத்துல தா அந்த வேலைக்கு உண்டான இதெல்லா வந்து அது ஒரு சில அந்த கல்லூரிகள்ல தா இதெல்லா பண்றாங்க போல இப்ப வந்து அதுவு அந்த கடைசி இதுல தா அது கிட்டத்தல வந்து பண்ணும் போது மாணவர்களுக்கு அது அத பத் தினு ஒரு இதே எ தெரியாது விழிப்புணர்வு இல்ல அது வேலைன்னா இப்படி கேள்வி கள் கேப்பாங்க ஏன்னா என்னுடைய கல்லூரில வந்து நடந்தது என்னன்னா எங்களோடைய இதுக்கே அ ஒரு கல்லூரில அத்தன துறை இருக்கு எங்க துறைய தவர மத்த எல்லா துறைக் கு வந்து அந்த ஆ அதாவது இப்போ வேலைக்கு எடுக்க வராங்க அதனால நாங்க அந்த ட்ரைனிங் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி குடுக்றோ அப்டின் சொல்லி மத்த துறைக்கெல்லா குடுக்கறாங்க எங்களுக்கு இல்ல வருட வருடம் என்னன்னா எங்களுக்கு இதுதா நடக்கு அப்ப நாங்க என்ன பண்றதுன் தெரியாத ஒரு முழுச்சுட்ருப்பாங்க சம்பந்தமே இல்லாத நாங்க வந்து ஒரு சம்ம நாங்க படிச்சது ஒன்னு ஆனா வந்த வேலைகள் எல்லாமே சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு வேலையா இருந்தது அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சரி வர வேலய நம்ம வந்து விடக்கூடா படிச் அங்கு கல்லூரிலேயே சொல்லப்போனா படிச்சதுக்கு உண்டான வேலை இல்ல அத விட்டுட்டு மத்த துறைனு இருக்கக்க கூடிய அந்த வேலைய தா நாங்க போய் அதுக்கு அ பண்ண வேண்டியதா இருந்த ஒரு சூழல் அதாவது போய் நாங்க அந்த நேர்முக தேர்வு இரு அது இது பண்ற ஒரு இதா இருந்தது அ ப்ப என்னுடைய நண்பர்களு வந்து பண்ணாங்கதா ஆ என்னடா இது அப்டின்ட்டு பாக்காம ஆ வேற வழி இல்ல நம்ம இத பண்ணிதா ஆகணுங்கற மாதிரி அவுங்க போயிட்டு எங்க என் னுடைய அதாவது வகுப்பிலயே வந்து பாத்தா நெறைய பேர் அந்த ஒரு துறைய தா தேர்ந்தெடுத்து போனாங்க சரி அதுக்கப்பறமாவ்து எல்லாரு வந்து அ இந்த கல்லூரி முடித்த பிறகு வேல இல்ல என்று ஆதரி இங்க துறைல சம்பந்தப்பட்ட அந்த வேலைகள்ள இருப்பாங்கன் பாத்தா எங்க வகுப்பிலே நல்லா படிக்கக்கூடிய பசங்கள எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஆ யா யாரு படிச்சோமோ யாருமே அந்த துறைல இல்ல அதுதா உண்ம ஏன்னா அந்த பையனுக்கு எல்லாமே தெரியு தெருஞ்சு அந்த துறைல இல்லாம வந்து அந்த அதாவது வங்கி அந்த மாதிரி சம்பந்தமா போயிட்டா அது வந்து என்னடா இது ஆ கேட்ட பிறகுதா தெரியுது என்ன இது அவனே வந்து இந்த மாதிரி போயிட்டானானு அப்போ என்னன்னா வேறு யாரு யார் படிச்சது துறைல இருந்து யாரு அதுக்குன் சம்பந்தப்பட்ட ஒரு வேலைக்கு போகல அது சம்பந்தப்பட்டமான வேலையிலே இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல அவுங்க அதுக்கப்றோ என்ன பண்றாங்கன்னா அது திருப்பி கல்லூரில சொல்லி குடுக்கணு ஒரு சில விஷயங்கள்லா அத வந்து அவுங்க தவற் விட்டுறாங்க இன்னோரு பக்கோ என்னன்னா வெளில வந்துட்டோனாலே அது என்ன பண்றதுன்னு ஒரு விழிப்புணர்வு இல்ல எங்க போகணு என்ன மாதிரியான நம்ம துறைக்கு சம்பந்தப்பட்டது நம்ம கிட்ட என்ன இருக்கு அதுக்கு தகுதி நம்ம அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி வந்து என்ன வேலைகள வந்து நம்ம தேடணு எங்க போய் பாக்கணு அது எல்லாமே தெரியல ஏன்னா நாங்கல்லா அப்போ வந்து அந்த ரெசீம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நாங்க ம் ஒரு அஞ்சாறு வருடத்திற்கு முன்பே வந்து எப்டி பண்றதுன்னு இந்த கல்லூரிகள்லேயு ஒரு இது இல்ல அ நாங்களா வந்து எங்களுக்கு முன்னாடி போனவங்கள்ட்ட வாங்கி நாங்க ஒரு அதே வந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்னதா அத மாத்தி நாங்க பண்ணக்கூடிய ஒரு இது இருந்தது அப்போ எங்க இது பிரச்சனனா அங்கே இருந்தே பிரச்சன வந்து உருவாகுது இது கல்லூரிகள்லருந்தே அங்க முறையான ஒரு வழிகாட்டுதல்கள் இல்ல அதுக்கப்புறோ வந்து இப்ப வெளில வந்துட்டோனா அது உண்டான இப்போ இன்னொரு பக்க என்னன்னா நம்ம வேலைக்கு போகணுனா அதுக்கு உண்டான பயிற்சிகள் வந்து அந்த ட்ரைனிங் கோர்ஸ் அப்டின் சொல்லக்கூடிய அத வந்து மொதல்ல அந் இந்த வேலைக்கு இதெல்லா தெரியணு அப்டின்றதுக்காக வெளில போய் நம்ம பணத்த கட்டி லட்சக்கணக்குல கட்றவங்கலலா பாத்துருக்கே ஆ அந்த பணத்த கட்டி நம்ம அங்க படிச்சு அதுக்கு உண்டான நம்ம இத திறமைய வளத் துகிட்டு அதுக்கப்றோ தா நம்ம வேலைக்கு அப்டின்னே போக வேண் டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு
ஆமா உண்மதா ஏன்னா அ யார் இங்க வந்து படிச்சதுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே கெடைக்க மாட்டேங்குது அப் அ இதிச்சிய வெளிய போய் எடுக்கேயில அப்ப நம்ம எதுக்கு படிச்சோன்ற ஒரு பெரிய கேள்வி வருது அ நெறையா பேர் பாக்குறோ அ கேம்பஸ்ல வந்து இந்த செலக்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லயா அந்த மாறி தேர்வ் ஆக மாட்டிக்கிறாங்க அ பாத்தா அதுல ஒரு ஒரு மாணவன் தா வந்து அதுல தேர்வாகுறா அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா மீதி பேருக்ல்லா வாய்ப்பே இல்லாம திறமை இருந் இருக்கு ஒங்கள்ட்ட ஆனா வாய்ப்பே இல்லாம போயிடுது அப்ப அந்த எடத்துல அவுங்க என்ன பண்ணலானா இந்த மாறி அ த நேர்முக தேர்வுனு வக்கேல வந்து அ எல்லாருக்கு வந்து ஒரு வாய்ப்பா குடுக்கலா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வாய்ப்பா குடுத்து ஒரு அ ட்ரைனிங் பீரியடுன் சொல்லி அவுங்க ஒரு மாத காலம் மட்டும் அவுங்கள வந்து வேலை செய்ய விட்டு அனைவரையுமே அந்த இதுக்கு ம குறிய வருமானத்த மட்டு அவுங்க குடுத்துட்டு அதுக்கப்புறோ அவுங்க தேர்ந்தெடுத்தா கூட அ நம்மளுக்கு ஒரு மனது வந்து ஆறும் சரி நமக்கு இது வந்து சரி வரல இது சரி வரு நமக்கூ சரி நம்ம சரியா பண்ணாதுனால இந்த வேலை நமக் கெடை கிலன்ற ஒரு ஆறுதலாவ்து கெடைக்கு ஆனா இந்த மாதிரி நேர்முக தேர்வு அது இதுன் வக்கேல அ யாருக்கு எந்த எடத்துல வாய்ப்பு தெரியு அ நல்லா வந்து அவுங்களுக்கு மொழி தெரிஞ்சாதா வாய்ப்பு கெடைக்கும் போல அப்டின் நெனைக்கிறோ அப்ப படிப்பு தேவையில்ல அப்டின்னு ஆ ஒவ்வொரு காலக்கட் டமும் நம்முளுடைய இது வந்து எறங்கதா செய்யுது நம்ளுடைய மதிப்பு அப்டிங்குமோது நெறைய மாற்றம் கொண்டு வந்தா அ இந்த வேலைவாய்ப்பு துறைல வந்து அ வேலை குடுக்குற விஷியத்துல வந்து நெறைய மாற்றத்த கொண்டு வந்தா நெறையா இளைஞர்கள் வந்து நெறைய பேரு அ இன்னும் ஆ நெறையா நம்ம இந்தியாவே கொஞ்சோ வளர்ச்சி அடைந்த நாடா வள வருன்தா நெனைக்கிறே
ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்புகள குடுத்து அது ஒரு மாசம் வந்து இருந்து பாக்கணு அவ்ங்க பாத்த உடனே அவ்ங்க வந்து ஒரு ச சில பேருக்குலா வந்து அந்த நல்லா படிச்சவங்களா இருக்கட்டு இல்லனா அந்த பின்னாடி உக்கார அந்த பேக் பேஞ்சர்ஸு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டு எல்லார் க்கு திறமைகள் இல்லாம இல்ல இருக்கு ஏனா நான் இப்ப பாக்கறது நல்லா படிச்ச யாருமே வந்து ஆ அப்புடி சொல்ல கூடிய அந்த ஒரு அதுக்கடுத்து வந்து படிக்கில வேலைக்கு போய்ட்டாங்க அதுக்கப்புறோ வந்து வேலைக்குனா எதோ ஒரு கெடைக்காத அ எதோ கஷ்டப்பட்டு எதையோ அந்த வேலைய வாங்கி அப்டி போய்ட்டாங்க ஆனா இந்த பின்னாடி இருந்தவ்ங்கல்லா என்ன ஆனாங்கனா ஒருவேல அந்துக்கப்புறோ வந்து அவுங்குளுக்கு அந்த ஓ அதாவ்து அந்த புரிதலு அப்டிங்கறது வந்து நம்ம எதாவ்து ஒன்னு பண்ணனு அப்டின் வந்து அவ்ங்க போறாங்களா தெரில ஆ நெறைய பேர் நானே வந்து பாத்திருக்க நல்லா படிச்சவ்ங்க வந்து தே சில பேர் திருமணமாகி வீட்ல இருக்கறா இரு க்காங்க இப்ப வரைக்கு அதுதா உண்ம ஏ ஏனா நெறைய பேர நான் பாத்திருக்க அப்புடி படிச்சவங்க ஆ இப்ப என்ன பண்றாங்கனா எந்த வேலைக்குமே அதுக்கடுத்து அவ்ங்க போகவே இல்ல இப்ப இங்க கேள்விக்குறி என்னனா அவ்ங்க ஏன் படிச்சாங்க அப்புடுதா அங்க ஏனா நல்லா படிச்சாங்கனா அங்க போய் கத்துக்கறதுக்கு நல்லாவு முடியுந்தா ஓ இல்லாமே இல்லை எதோ ஒரு சில பேருக்கு அது வந்து எதாவு வர்லனாலு சில்லு நெறைய பேருக்கு வரு வ ஒரு விஷ்யத்த நம்ம தெனமு பண்றோ அதுக்கு அ பா பாத்து செய்யுறோ செய்யறுதுதா வந்து நம்மளுக்கு மனசுல நிக்கூ பாக்கறது நிக் காது செய்யறதுதா நிக்குன்னமோது அப்ப செய்யுமோது அது ஞாபகத்துல இருக்கு இல்லையா ஏனா என்னுடைய தோழிகள்லா அப்டிதா அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த படிப் புங்கறது ஏற சீக்கிரமா ஏறவே ஏறாது எவ்ளவு சொல்லி குடுத்தாலு அதுக்கடுத்து அதுக்கப்புறோ மறந்துருவா அப்புடி இருக்குமோது அவ வேலைக்குன் போனதுக்கப்புறோ வந்து செய்ய ஆரமிச்சா செய்ய ஆரமிக்கமோது ம் ஆ கொஞ்சோ இதா இருந்ததுக்கப்புறோ அவ கத்துக்கிட்டா அப்புறோ இப்ப வேலைக்கெலா போறா அதுதா ஒரு வேலைங்கிறது வந்து இப்புடுத்தா இருக்கு அத வந்து சொல்லி் குடுக்கறது நம்மளுக் கு யாரு இல்ல ஆரம்பத்திலே அதனாலதா நெறைய வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது நெனைக்கிற நிச்சய்மா நெறைய விஷியங்கள் வந்து சொன்னீங்க உங்க கூட பேசனதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க